அ
அ ஹாய் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க நம்ப வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாருமே நல்லா இருக்காங்க
ஓகேங்க
சாப்ட்டாச்சுங்களா
ம் சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு இனிமே மதியோ தா சாப்புடணு
சேரி ஆமாங்க மதியோ ஆயிடுச்சு எனக்கே டைம் போனதே தெரிலங்க டைம் போயிடுச்சு பன்னெண்டு நாப்பத்தஞ்சு ஆயிடுச்சு ம் நீங்க சாப் என்ன சமச்சீங்க
ஆ நா காலையில வந்து வெறு வெண்டக்கா பொரியல் செஞ்சு சாப்பாடு போட்டு கெளரீ லன்ச்சு பாக்ஸ்ல வச்சு குடுத்து விட்டுட்டே எல்லாத்திக்கு
செரிங்க
எனக்கு கத்திரிக்கா கொழம்பு வெச்சாச்சு
ஆலாலுக் ஒன்னு ஒன்னு செஞ்சீங்களா
ஆ இல்ல அப்பறோ லஞ்ச்சு பாக்ஸு கொழம்பு குடுக்க முடியாதுல்ல ஸ்கூல் போறா பைய
க ம் ம்
அதனால லன்ச் பாக்ஸ்கலா அவனுக்கு கெலருண்ண சாப்பாடு தா குடுக்கணு அப்டின்ட்டு அத வெச்சு குடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்பறோ அப்பவே எனக்கு செஞ்சுட்ட ஒரே வேலயா முடிச்சிடலா மொத அந்த அடுப்புல இருந்து வெளிய வந்தர்லா
ஆமாங்க வெ வெயிலுக்கு அதுவு அடுப்பான்ட போய் நின்னுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமாயிடுது எப்படா நம்ப வெளிய வரலா அப்படிதா இருக்கே நமக்கு எனக்கெல்லா சொல்ல வே முடியாதுங்க அப்படி வேக்காடு தாங்க முடியாது எனக்கு எப்பவுமே வேக்காடு தாங்க மாட்ட அ அது கிச்சனுக்குள்ளல்லா போயிட்டு வந்ட்டனா முடிஞ்சுது கத ஃபுல்லா நலஞ்ச மாரி
ஃபுல்லா ஆ அப்பதா குளிச்சுட்டு போவோ குளிச்சவு மறுபடியு வேத்துரு மறுபடியூ ஈவினிங் குளிக்கற மாரி இருக்கு
ஆமா நானு டூ டைம்ஸ் குளிக்கறாங்க ரெண்டுன்னு ஒரு நாளைக்கு அப்ப கூட பத்த மாட்டேங்குதுங்க
ம்
ஹலோ
அப்றோ ஒவ்வொரு வேலயா செய்ய வேண்டியதா சாப்பாடு சமச்சிட்டு நெக்ஸ்டு பாத்ரோ வெளக்கிட்டு துணி தொவை துணி தொவச்சு அதலா காய வச்சுட்டு இப்பதா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கே ஓக்கே இப்ப ஃப்ரீயா இருக்கோ
சேரி சேரிங்க
ம அப்ப மதியோ சாப்ட்டோம்னா அப்பறோ ஈவினிங்க்கு போய் பையன கூட்டு வர போணு அப்றோ அவுனுக்கு ஸ்நாக்ஸ் குடுக் குணு அப்றோ அவுய்ங்கள ஹோம் ஒர்க் பண்ண வக்கறது பெரு வேலயா இருக்கும்ல அது அதான டாஸ்க்கே நமக்கு
ஆமாங்க கொழந்தங்க வச்சிருந்தாவே ஐயோ எ மகக்கு எ எப்டி சொல்றது நானு என் கொழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னா அவ கூட எல்லா யாராலயுமே இருக்க முடியாதுங்க அவ்ளோ அராத்து அ ஸ்கூல்ல மிஸ் ஸு அழுவாங்க அந்த அளவுக்கு அராத்தது ஆ ஒரு மாச கழிச்சு ஆக்சுவலா நேத்து ஓப்பன்னு நா அனுப்புல இன்னக்குதா அனுப்ச்சிருக்கே அப்பாடான்னு அனுப்ச்சு விட்டே தயவு செய்து கெளம்பு அப்டின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கே
ஆனா இப்ப ஒன்றர மாசமா இப்ப வீட்ல இருந்துட்டு இப்ப அவய்ங்க இல்ல அப்டின்னா வீடே கொஞ்சோ ஒரு மாரி சைலன் ட்டா யாருமே இல்லாத மாரியே இருக்
ஆமாங்க கொழந்தங்க இருக்கற வரையு நம்ம கஷ் டமா இருந்தாலு போயிட்டாலு கஷ்டமா இருக்கே என்ன பண்றதுங்க ம்
ஸ்கூல்ல வேற கம்ப்ளைண்ட் பண்றான் எப்டினா ஸ்கூல்ல எல்லாரு மிஸ்ஸு தா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எ பைய அப்டியே ஆப்போசிட்டா ஸ்கூல்ல மிஸ்ஸு மேல இவன் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கா
ம் ம் ம் ம் எனக் சொல்லுங்க சொல்லுங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
அது வந்து என்னன்னா ஸ்கூல்ல மிஸ்ஸு வந்து கிளாஸ்ல மாத்தி போட்டாங்களா மின்ன எல் கே ஜி படிச்சான் இப்ப யு கே ஜி மாத்திட்டாங்க அதனால இப்ப மிஸ்ஸு மாத்திட்டாங்களா எனக்கு பழய மிஸ்ஸ தா எனக்கு புடிச்சிருக்கு புது மிஸ்ஸ மாத்திட்டாங்க எனக்கு புடிக்கவேல்ல மிஸ்ஸு டான்ஸ் ஆல்லையா அதெல்லா கம்ப்ளைன் அப்றோ மிஸ்ஸு வந்து பிளே கிரவுண்ட் வெளையாட விடலையா எனக்கு இந்த மிஸ்ஸு புடிக் கவேல்ல எனக்கு அந்த மிஸ்ஸுதா வேணு நீங்க போய் சொல்லுமா அப்டிங்கறா அப்பறோ எல் கே ஜி ல ஒரு பொண்ணு பக்கத்துல உக்காந்துருக்கு அவ பக்கத்துல ஆ பேரு அனுத்ரா அந்த பொண்ணு அந்த பொண்ண வேற கிளாஸ்ல மாத்திட்டாங்களா அந்த பொண்னு எ பக்கத்துல இல்லமா இங்க எனக்கு சுத்
இப்பவே இப்டி சொன்னா அப்றோ பெரு சான்னா இவங்கல்லா என்னென்ன பண்ணுவாங்க
எனக்கு அவ சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு தாங்க ஒரு பக்கோ வந்து பாரேன் இவனா இப்டி பேசரா சொல்ல போனா அவுனுக்க சின்ன பைய யூ கே ஜி படிக்கிறா அந்த வயசுல எனக்கு அவ சொல்ல சொல்ல சிரிப்பே
எனக்கு அப்டிதாங்க இங்க எப்டின்னா ஆ என்ன சொல்றது ஆ பா பாப்பாக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலானு சொல்ட்டு கால் பண்ணா அவுங்க மிஸ் ஸு எனக்கு முன்னாடி ஃபஸ்ட் லிஸ்ட்டு வச்சிருப்பாங்க ம்மா உங்க பொண்ணு இப்டி எல்லா பண்றமா என் னால முடியில ம்மா அப்டின்றளவுக் கு அவுங்க பேசுவாங்க ஆனா வீட்டு வந்து என்ன சொல்லுவா நா எதுவுமே பண்ல மம்மி ஆனா அவுங்க அப்டிதா திட்டுறாங்க என்னைய அடிக்கிறாங்க ஆ நா அடிக்கக் கூடாது தான மம்மி ரூல்ஸ் அப்டிதான போட்ருக்காங்க அப்பல்லா வந்து சொல்லுவா அம்மா நீ அற நீ ர நீ ஆ அது கரஸ் கிட்ட ஒரு ஒரு டைம் போய் சொல்லியே சொல்லிட்டோ அவங்க கரஸ் கிட்ட நீங்க அடிக்க கூடாது ரூல் போட்டிருக்கீங்க எங்க மிஸ் என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ட்டா போயிட் அப்பா அவங்க அப்பாவு அதே ஸ்கூல்ல தா ஒர்க் பண்றாங்க அதனால அவே இன்னு அவுளுக்கு அது இதாயிடுச்சு அ பெனிஃபிட் மாரி ஆ பெனிஃபிட் மாரி ஆயிட்டு அவ விட்டா போதுன் வச்சு வெலாசுறா சரி மாத்திலான்னு பாத்தாலு மாத்தர்த்துக்கு முடில
இல்ல இதுதா உங்குளுக் க்கு வந்து கொஞ்சோ நா ஈஸியா இருக்குன் வச்சுக்கங்களே கூட்டு போறதுக்கு கூட்டு வரதுக்கு கொஞ்சோ பக்கத்துல ஆள் இந்து பாத்துக்கிட்டே இருக்குற மாரி இருக்
தனியா போட்டம்னா கொஞ்சோ ஒங்குளுக்கு பொக்குன்னு இருக்கு நீங்க ஒங்களால பாக்க முடியாது அவே என்னா பண்றா ஏது
அ ஆமாமா செரி பரவால்ல இருக் குட்டுன் தா அம்ச்சு விட்டுட்டே அவ அவ ச்ச ஆன அவ இங்க பக்கத்ல ஏ தங்கச்சி பசங்க எல்லா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தா பெயிட்டு இருக்காங்ளா அவுளுக்கு ஒரு ஆர்வோ வரு என்னையு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேத்துங்க அப்பதா நா கொஞ்சோ லேட் டா போவே ஏ நானு ஹாப்பியா இருப்பே அப்பிலா சொல்லுவா ஆ ம் இல்ல ஒரு கொஞ்ச நாளுக்காச்சு போ
படிக்கறதுக்கு அவ்ளோக்கு சொல்ல மாட்டாங்க இங்க வந்து படிக்கறது நறையா இருக்குல்ல அதனால கொஞ்சோ சோம்பேறி பட்டுட்டு என்னைய நீங்க விடுங்க
ஆமா அப்டிதா பேசிக்கிறாங்க யோ என்ன விட்ருமா ஏமா அப்றோ ஒரு நாள் கூடோ வீட்ல வந்து படிச்சதா சரித்திரமே இல்லங்க அ கேட்டா நா ஸ்கூல்லே படிச்சுட்டே என்ன திரும்ப ஏ வீட்ல வந்து படிக்க சொல்றீங்க என்னாலல்லா படிக்க முடியாது நா தா நல்ல மார்க் எடுக்கறன்ல நா ஃபெயிலனா தா நீங்க கேக்குனு நாந்தா பாஸ் ஆயிறல இப்டி எல்லா பேசுறா என்ன ஸ்டாண்டர்ட்டு இப்ப ஃபோர்த் போயி தா இப்பதா ஃபோர்த்து ஜாயின் பண்ணி உட்ருக்கோங்க
ம் சொல்ல போனா நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு அம் பொண்ணுன் நெனைக்கிறே
ஆமா ஆமா பொண்ணுதா ஆமாங்க அம்மா கூட இல்லங்க மாமியாருங்க
மாமியாரு
அப்டிதாங்க பண்றா அவ அது ரொம்ப எத் வாண்டு அது சுட்டித்தனோ இன்னசன்ஸ் அந்த மாரி இருந்தாலுமே சம் டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட் ஆயிடு அடியே அடிச்சிர்லாமான் தோணு ஆனா அவங்க அப்பாருந்தா அவள கைய கூட தொட விட மாட்டாங்ளா அனால அப்பா செல்லோ ஆமா என்ன பண்ணாலு அப்ப செல்லோ என்ன பண்ணாலு அவங்க அப்டியேதா இருக்கே இப்டிதா இருப்பே நீ என்ன பண்ணுவ அப்புல்லா அப்டிதா பேசுறாங்களே
அதுவு இல்லாம ஒங்குளுக்கு வந்து இன்னொன்னு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அவுங்க வீட்டுக்கார் இருக்குற டைம்ல உங்க பாப்பாவு கூடவே இருக்கு பாப்பாவ நீங்க தனியா மெரட் னோனா அந்த டைம்ல உங்க வீட்டுக்காரு இருப்பாரு உங்ளால மெரட்டவே முடியாது
ஆமாங்க எது பண்ணாலு அதுல ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து நிக்குது
ம்
ஓ உ சரி என்ன பண்றது நம்போ அ வேற வழி இல்லல்ல நம்பதா பெத்தோ அதனால நம்ப வள
ஆனா ரெண்டு பேருமே வந்து நீங்க செல்லோ குடுக்க கூடாதுல்ல ஒருத்திங்க இப்ப உங்க ஹஸ்பண்ட் செல்ல குடுக்குகனும்னா நீங்க வந்து கொஞ்சோ டெரரா இருந்தா அது
அவுங்க அப்பா இல்லன்னா அவுங்க அப்பா இல்லன்னா என்கிட்ட கொய்டா இருப்பா நா என்ன சொன்னாலு செய்வா ஆனா அவுங்க அப்பா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அம்மா நீ கெளம்பு உனக்கு ஒரு உனக்கு ஒரு பெரிய இது அப்டி சொல்லிடுவா
உனக்கு ஒரு பெரிய கும்புடுமா நீ கெளம்பமா
ஆமாவே இப்ப பா இப்படி பாக்கலா இப்படி பாக்கலா அப்டில்லா பேசுவ அவ அவ பேசுறதெல்லா கேட்டா என்னடா இவ இப்டி இருக்கா அப்டின்ற மாரி தோணு நமக்கு
இல்ல இல்ல இவுங்களுக்கு அப்டியே இருக்காது நம்ம பொண்ணா இவ இப்டி பேசுறா நம்ம எப்புடி இருந்தோ இதப்ப
இல்ல இல்ல லோ இல்லோ ஆமா நா சின்ன வயசுல எல்லா ரொம்ப சைலன்ட்டு இப்பதா இப்ப இப்ப இப்ப தா கொஞ்சோ பேச கத்துக்கிட்ட ஆனா ம் அப்பல்லா ரொம்ப ரொம்ப சைலன்ட் இங்க அ ம் உ இந்த கொழந்தைங்க பண்ற சுட்டித்தனம்லா பண்ணுவே பட் இந்தளவுக்குல்லா இல்லப்பா எயா தங்கச்சி எல்லா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஆ உனக்கு ஒரு உன் கால்ல கூட வில்றே உன் பொண்ண வந்து தயவுசேது கூட்டு போயிடு என்னால்லா வெச்சு பாத்துக்க முடியாது ஒரு அஞ்சு நாள் வெச்சுக்கடி ஆ என்னால முடியாது என்ன விட் பத்துருங்க நா உன் பொண்ண பாத்துக்க மாட்டே நீ எப்ப வந்து கூப்புட்டு போற அப்டிதா அழுவா ஆசையா இருக்குவா நா சித்தி வீட்டுக்கு போறேமா நான் சித்தி வீட்டுக்கு போறேமான்னு சேரினு அமுஞ்சு வெப்பே அங்க போயி அவ பண்ற டார்ச்சர்ல எந் தங்கச்சி ஃபோன் அடிப்பா யார கேட்டு என் மகள நீ வீட்டு அம்ச அப்டின்னு அ அம்மா உனக்கு உனக்கு கால்ல கூட விழுறே டி நா உன்னு பத்து புள்ளைய கூடோ வளத்துட்றே ஆனா உன் புள்ளைய என்னால வளக்க முடியாது அப்டின்றா ம் எங்க போனாலு அப்டிதா அம்மா அம்மா வீ வீட்டுக்கு போனாலு அதே நெலமதா வாளு தா செரியான வாளு வாயி யி அம்மா அம்மான்னா கூடோ கண்டிப்பாங்க இது மாமியார் நம்மள வெச்சு செய்யுது
அதுதா சொ சொ சொல்லப்போனா நீங்க உங்களோட வரம்னு வெச்சிக்கங்க உங்க மாமியார் கொற வந்து அவிங்க உங்க பொண்ணு வந்து தீக்குறாங்க மாமியார் சைலண்டா இருக்குவாங்க போல அனேகமா அதனால தா உங்க பொண்ணு
ம் இல்ல மாமியார் பேசுவாங்க ரொம்பல்லா இல்ல அ நா அதிகமா பேசமாட்ட என்னன்ன என்ன அப்டிதா பேசிக்குவே ஆ ஆனா அவுங்களுக்கெல்லா சேத் சேத்தி வெச்சு இவ பேசிறுவா அவுங்க அப்பாக்கெல்லா சேத்தி வெச்சு பேசிறுவா அதுவு அவுங்க அப்பாட்டெல்லா சொல்லுவா இந்த மம்மி ரொம்ப பேட் பா நம்ப ஒரு மம்மி ஆட் பண்னுவா ரோபோ மம்மி வாங்கி வெச்சுக்லா ஆமா ஆனா நம்போ ரோபோ மம்மி பொம்ம வாங்கி வெச்சுக்கலாமா அவுங்க நல்லா அந்த அம்மா நல்லா பாத்துக்குவாங்ளா டேடி அடிக்காம திட்டாம பாத்துக்குவாங்ளா அப்டியெல்லா கேட்ப அவ
ம்
ம் அவ அவ வாண்டு வாண்டுதா வாண்டு இந்த மாரி வாண்டு நீங்க எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க அப்டி இருப்பா அவ
ஆ
ம்
அப்றோ நீங்க என்ன சமையல் வீட்ல
நா இன்னைக்கு என்ன சமைச்சே நா சாம்பார் சாதம் வச்சு கேரட் பொரியல் செஞ்சு பாக்ஸ் பேக் பண்ணி குடுத்து அனுப்சிருக்கே ரெண்டு பேருக்குமே ஸ்கூலுன்றனால ஆ தம்பி வீட்ல தா இருக் க்கா அவ ஜாலியா அவன் பாட்டு அவ போனை பாத்துட்டு அப்டி இருப்பா ம் அப்படிலா இல்லைங்க நமக்கு இந்த நாளு கெழம அதெல்லா நமக் தெரியறதுல சரி ரொம்ப நாளா ஆன வீக்ல ஒன்ஸ் ம்
இப்ப மேக்சிமம் எல்லார் வீட்லயுமே அந்த செவ்வாய்கிழம வெள்ளிகிழம ஆச்சுன்னா போது சாம்பார் அந்த பருப்பு யாருதா கண்டுபிடிச்சாங்கன் தெரில ஆனா ஊனா சாம்பார் சாம்பார் அய்யோ
திருவங்க ஏனா எனக்கு கா என்ன வைக்கிறக்துன்னே பொளம்பிட்டே எழற மாதிரி இருக்கு அதனால
ம் அதுதா பண்ணே சமைக்கிறது கூட ஈஸி அந்த யோசிப்ப பாருங்க என்ன சமைக்கலா என்ன செய்யலா அந்த டிஷ் யோசிக்கிறது ம் அப்பா தலவலியே வந்துரும் போல ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டோனா டக்கு டக்கு டக்கு டக்குனு ஒரு ஒரு மணி நேரத்துல எல்லா வேலையும டக்குனு முடிச்சிலா
முடிச்சிருவாங்க அதுதா ஆமா ஆமா பின்ன நானுமே வேலையா ஆரம்பிக்கிற வரையு கஷ்ட ஆரம்பிச்சிட்டா வேல முடிஞ்சிரு சரிங்க சிஸ் இன்னொரு கால் வருது நா கூப்புற
ஆ ஓகேங்க சிஸ்டர் தேங்க்யூ உங்கள்ட்ட பேசுனதுக்கு மிக்க நன்றி
எனக்கு ரொம்ப சந்தோஷோ ரொம்ப நன்றிங்க
ஆ
ஓகே